ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குதுங் ம்மா சொல்லுங் ம்மா எப்டிமா இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க என்
நல்லாருக்க ம்மா நல்லாருக்க ம்மா
சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டே தோழரே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டேங்க ம் சொல்லுங்கமா நீங்க என்னங்க நீ என்னா போட்டு சமைச்சீங்க நா வந்து இன்னைக்கு வந்து பேசுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
நா வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆ ஆஃபீஸ் வந்துட்டே ஆஃபீஸ்ல வந்து வந்த ஒடனே ஃபீல்டு ஒர்க் போ சொன்னாங்க சரி அதனால ஃபீல்டுக்கு வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்தே வந்த எடத்துல சாப்பாடு கெடைக்கல அதா அப்படியே உக்காந்துட்டு இருக்கே ம்
ஓ நா வந்து இன்னைக்கு சாம்பார் வச்சே சாம்பார் இன்னைக்கு வச்சே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா சோ சாம்பார் வச்சு பயரு பொறிச்சு அப்பளம் பொறிச்சு சோ வேலையெல்லா ஓளவுக்கு முடிஞ்சிருச்சு நீங்க உங்களுக்கு என்ன சாப்ட பிடிக்கு என்னா சாப்பாடு ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப புடிக்குங்க
ம் கண்டிப்பா அந்த பிரியாணி பிடிக்காத ஆளே இல்லல்ல கண்டிப்பா எனக்கு பிரியாணி ரொம்ப புடிக்கும்
எங்க அம்மா வந்து மட்டன் பிரியாணி நல்லா செய்வாங்க அதுலயே மட்டன் பிரியாணியில வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சு அத போட்டு இந்த தம் பிரியாணி மாரி செய்வாங்க அது வெங்காயம் ஆனியனு எல்லாமே போடுவாங்க
சரி
அஜினமோட்டா மட்டு நாங்க யூஸ் பண்றதே கிடையாது ஏனா ஹெல்த் இஷூ வருன் சொல்லிட்டு அது ஹெல்த் த் இஷு வரதனால நாங்க டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டாலா போறதில்ல ஆனா கலரிங்கான பௌட்ரு போடுவோ மத்தபடி த்த கே இதெல்லா போடுவோ மசாலாகள் எல்லா அரப்போம் மத்தபடி எல்லாமே பண்ணுவோம் மத்தபடி வேற எதுவு போட மாட்டோம் அதே மாரி நாங்க ஹோட்டல்ல ஹோட்டல்ல கூட நாங்க அஜினமோட்டோ போட்ட ஃபுட்ட சாப்பறத அவா அவாய்ட் பண்ண ஆரமிச்
கண்டிப்பா அது வேனா ஆ அது ஆனா ரொம்ப ஒடம்புக்கு கெடுதி அத கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது நம்மளு சேத்துக்கக் கூடாது அத சேத்துக்க நம்ம ஆர்டரு சொல்லும் போதே அத வந்து சொல்லிலா அந்த மாரி அஜினமோட்டோ போடா மா கொஞ்சம் ப்ரெஷா கொண்டுவாங்க அப்படின்ற மாரி நம்ம சொன்னோனா அவங்க அதுக்கேத்த மாரி போடாம நமக்கு மட்டு தனியா செஞ்சு கொடுப்பாங்க ஒரு சில எடத்துல அந்த மாரி அலோடு இருக்கு எல்லா எடத்துலயும் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டா தெரியல தா ஆனா அதனால நம் ம வீட்ல செய்யும் போதே கொஞ்சோ கவனமா கொஞ்சோ ஆரோக்கியமா செஞ்சோனா ஒடம்புக்கு ரொம்ப நல்லாருக்கு தோழர்
அப்படிங்களா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தா மேடம் ஒத்துக்குறே நீங்க என்ன எந்த சாப் ப்போ நல்லா விரும்பி செய்வீங்க
நா பிரியாணி செய்வே நான்வெஜ் கிரேவி செய்வே சிக்கன் கிரேவி செய்வே சோ அந்தது செய்வே மட்டன் கொழம்பு செய்வே அந்தது நல்லா பண்ணுவேன் சொல்லுவாங்க நல்லா ருக்குன் சொல்லுவாங்க சாப்ட்டவங்க எல்லாரு பிரியாணி ஓரளவுக்கு பண் ம்
ம் நீங்க சமைக்கிறதுல எது நல்ல பெஸ்ட்டா இருக்கு சைவமா அசைவமா
ஆ ரெண்டுமே சமைப்பே தோழரே ரெண்டுமே சமைப்பே இதுவுமே இதுலருந்தே எல்லா கொழம்புமே நல்லா இருக்குன் சொல்ல சாம்பாரு சாம்பாரு புளிகொழம்பு இது எல்லாமே ந ல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மத்தபடி ஓரளவுக்கு ரொம்ப டேஸ்டா இல்லைனாலு எல்லாரு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு சமைப்பே
கண்டிப்பா எங்க அம்மா வந்து நான்வெஜ்லயு நல்லா செமப்பாங்க வெஜ்ஜு நல்லா செய்வாங்க மோஸ்ட்லி எங்க வீட்ல வந்து வாரத்துல மூணு நாள் வந்து நான்வெஜ்ஜா தா இருக்கு மீன் வாங்குவங்க மீ மீன் செய்வாங்க இல்லைன்னா சிக்கன் எடுப்போ சிக்கன் வந்து மோஸ்ட்லி நாங்க சப்பாத் செய்ற அப்போ நைட்ல சப்பாத்தி செய்வோ இல்லையா அப்போ வந்து நாங்க சிக்கன் எடுப்பாங்க எங்க வீட்ல அது நா சிக்கனு மோஸ்ட்லி வந்து நாங்க மட்டன் அதிகமா சேர்த்துக்கறது இல்ல எங்க அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குறதுனால மட்டன் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவோம் மத்தபடி மீன் மீன் வந்து வார மூ ரெண்டு நாள் ம நாள் வந்து அவங்க வீட்டுல வந்து தெருவரத்தில் வருவா அவ ங்க வ வி விட வ கொடுக்குறவங்க
ஆமா ஆஹ் ஆஹ் ரெகுலரா இருக்கறதுனால ஆஹ் ரெகுலரா வாங்கறதுனால ஆஹ் நல்லது தோழரே மீன் ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது மீன் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லது தான் கிடைச்சா அத கண்டிப்பா அப்ப சாப்பிடலாம் வார மூணு நாள் நாள் கூட சாப்பிடலாம் ஆனா மீனை வந்து ஃபிரை பண்றத விட வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்ல நல்லாதான் சொல்றேன் எந்த பொருளையுமே வந்து வேக வச்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லதான் மீனை வந்து அந்த ஸ்பைசஸ் போட்டு ஃப்ரை பண்ணாம அதை அப்படியே வேக வைக்க சொல்றா இட்லிச்சட்டியில வச்சு வேக வை வ அதை சாப்பிட சொல்றாங்க வேக வச்சு சாப்பிடும் போோது உங்களுக்கு ஆயில் இருக்காது அந்த ஸ்பைசஸ் எதுவுமே மசாலா எதுவுவும் இருக்காது அதோட அப்படியே அந்த மீனோடது வந்து அப்படியே நல்லா அப்படியே இதாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரெக்னன்ட் லேடிஸ்கெல்லாம் டாக்டர்ரெஃபர் பண்றது வந்து இது வேக வச்சு சாப்படுறதான் முட்டை ரெண்டு வேக வச்சு சாப்பிடுங்க மீனையுமே வேக வச்சு சாப்பிடுங்க எல்லாத்தையுமே வந்து இது இப்ப ஃரை பண்ணி சாப்படுறதை விட வேக வச்சு சாப்பிறது ரொம்ப நல்லதான்
அப்படிங்களா சரி இப்போ நம்ம மசாலா போட்டு வேக வச்சதுக்க அப்புறம் மசாலா போடலாமா மசாலா போடவே கூடாதா
ஒண்ணு இது பண்ணி என்ன சொல்றது ஃபிரரெஷ்ஷா அப்படியே வேக வச்சு சாப்பிடணும் இல்லேன்னா என்ன பண்ணும் மசாலா தடவி சுட்டு சாப்பிடுவாங்கல்ல வேக வச்சு சாப்படுறது சுட்டு சாப்பிறத சுட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஃபிரை பண்ணி சாப்ப விட ஃபிரை பண்ணனு வச்சுக்கோா உப்புலாம் நிறைய ஆயில் தான இருக்கும் ஆயில்ல ஃபுல்லா ஃபிரை பண்றத விட சுட்டு சாப்படுறது சுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு ஆயில் அதில ரொம்ப தேவைப்படாது லைட்டா அது மேல தடவுனா மட்டும் போதும்ல ரொம்ப ஆயில்ல டிப் பண்ணி டீப் ஃபிரை பண்ண வேண்டியதில்ல அதனால அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து மசால் தடவி வேக வச்சும் சாப்பிடலாம்
சண்டி சரி நீங்க ஆய பத்தி சொல்றதுனால நீங்க என்ன ஆய பண்றீங்களா செக்காயிலா அல்ல பாக்கெட் ஆலா
நான் கழத்து தான் கடல எண்ணெ தான் பண்ணுவேன் கடல எண்ணெ தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் கடல் எண்ணையும் நல்லெண்ணெயும் நல்ல யூஸ் பண்ணன்
நல்லன்னு யூஸ் பண்ணுவீங்க இப்ப இந்த அததுையும் இப்ப வந்து சொல்றாங்க அதுக்கு ஒரு காலத்துல வந்து கடல சிக்கன் யூஸ் பண்ணுறது தப்பு அ அதில் வந்து சில சில கெமிக்கல்லாம் போடுறாங்க அதனால வந்து உடம்பு கெடுததுன்னு சொன்னாங்க ஆனாப்ப மறுபடியும் நாம செக்
செக்கண்ணதான் யூஸ் பண்ணணும் உம் அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரல தோழறிக்கும் பொருள் எல்லாம் வந்து முன்னாடி மாதிரி வந்து தரமா இல்லே முன்னாடி வந்து எல்லா பொருளுமே தரமா இருக்கும் நம்ம கலப்படம் எத வந்து தேடி தேடிது பண்ண எல்லா பொரள கலப்படமா இருக்கு நல்ல பொருள் எதர் பண்றதே தெரல ஒன்னனை விட ஒண்ணு பெஸ்ட்டா தான் வந்துட்டே இருக்க ஒ எது கரெக்ட்டான பொருள் எது சரியான பொருள்ன்றது நமக்கு தெரியல எல்லாத்த பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணெயா இருக்கு இருக்கட்டும் வேற நம்ம யூஸ் பண்ற காய்கறியா இருக்கட்டும் வேற வாங்கற பலசரக்கு பொருள்களா இருக்கட்டும் எல்லாத்திலுமே வந்து எது வந்து சரியா ன தரமான இது நமக்கு தெரியல இ விளம்பரமே எப்படி பண்றாங்க ஒரு ஒரு இதை விட ஒரு பிராண்ட விடோ பெஸ்ட் இது பண்றாங்களே தவிர இந்த வந்து இந்த அளவு இருக்கணும் இதனால இது சரியான பொருள் மாதிரி ய யாருமே கரெக்டா எதுவுமே சொல்றதில்ல அப்படீங்கறபக்ஷத்துல நம்மளால அத சூஸ் பண்ணவே முடியல என்று ஒரு சில பேர் சொல்லும் போது ஒரு சில பேர் சொல்லும் போது இது நல்லா இருக்கு இது இந்த இதான் யூஸ் பண்ணணும் இதுதான் உடம்புக் கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேற சில ஆஹ் வேற சில பேர் என்ன சொல்றாங்க இந்த பொண் இந்தத்தா நல்லது அப்படிங்கறாங்க சோ அந்த இதுல வந்து எதுன்றது நம்மளால இது பண்ணவே முடியல சரியானத முடி தேர்ந்தெடுக்கவே முடியல
ம் ம் இப்போ பாஸ்புட்டுன்னு ஒண்ணு வந்துச்சுமா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
சாப்பாடு பாதி வேகாது அதுல போடுற ஐட்டம்ஸ் எதுவுமே இது கிடையாது அப்படின்ற பட்சத் துல அது வந்து உடம்புக்கு கெடுதிதான் பட் ஆனா அதுதான் இப்ப ரொம்ப அதிகமான கடைகள் வந்து அதுதான் இப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவ் விங்கா இருக்கு அத யாரையும் குத்தோ சொல்ல முடியல அதனால வந்து நம்ம வந்து எவ்ளோக்கெவ்ளோ குறைச்சுக்கிறோமோ அவ்ளோக்கவ்ளோ நல் லது ஆனா பசங்க அதெல்லாம் சொல்றத கேட்க மாட்டறாங்க அது வேற விஷயோம் இருந்தாலும் ரொம்ப அத தவிர்த்துட்டு ஏதோ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்க கூடாது சப்போஸ் வேற வழி இல்ல அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு நாள் மட்டு வேணா வாங்கி கொடுக்கலாமே தவிர்த்து அத வந்து தொடர்ந்து பண்ணக்கூட டாது
நீங்க சொ நீங்க சொல்றது கரெக்ட்டு தமா இப்ப வந்து வேலை செ இரண்டு ரெண்டுப் பேரு வேலை செய்யறாங்க வீட்ல ஹோட்டல வரும்போது வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாரி ஸுஸ்சுவேஷன்லகிரவங்க என்னப் பண்ணுவாங்க
அது கொஞ்சோ கஷ் டதான் தோழரே பட் ஆனா என்ன பண்ணனு அப்டின்னா வந்து ஒண்ணு நம்ம சீக்கிரம் வந்து பண்ற மாரி பா பாக்கணும் இல்ல வந்து செய்ற மாரி பாக்கணு அந்த மாரி வேற எதாது வேற ஏதாவது ஆல்டர்னேட் இது பண்ணணும் இல்ல ஏதாவது வீட்ல செய்ய ரவங்களா கொஞ்சம் பாத்து கரெக்டான கடையா பாத்து சூஸ் பண்ணி வாங்கி சாப்டணும் சோ அந்தம்மா அந்த மாதிரி வந்து நம்மல நம்ம எவ்ளோ தூர ஹெல்தியா வச்சுக்க முடியுமோ அவ்ளோ அவ்ளோ ஹெல்தியா வச்சுக்கிறது நல்லது
இப்ப பேக்கெட் ஐட்டம்ஸ் விக்கிறங்க இப்ப உங்களுக்கே தெரியும் இந்த எவ்ளவோ பேக்கட் ஐட்டம்ஸ் பசங்கல்லா தான் துரித உணவுகல்லாம் ஆசைப்படுறாங்க எல்லாத்துலயுமே கெமிக்கல் கலக்குறாங்க ஈஸ்ட் போன்ற எல்லா கொழுப்பு சத்துக்கல்லாம் கலக்குறாங்க அத எப்டி பசங்களுக் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க நீங்க
அதை தவிர்த்து நம்ம அதை சாப்டுறத விட அதோட வேற எந்த பயரா இருகட்டும் பயரா இருக்கட்டு வேற கொழுக்கட்டையா இருக்கட்டு வேக வைக்கிறதா இருக்கட்டு அந்த மாரி வந்து வேறஎதாது சாப் வேற ஏதாவுது சாப்ட் சாப்டற மாரி அவங்கள பழக்கப்படுத்னும் இது வாங்கி கொடுக்கவே கூடாது இது நல்லது இல்ல வாங்கிக்குடுக்க கூடா வாய்ங்கக் கூடாது அப்டின்ற மாரி இது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆனா அது எல்லா நேரமும் சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது அது பசங்க அடம்புடுச்சு அந்த டை டைம்ல வேணும் அடம்புடிக்க தான் செய்றாங்க பிஸ்கட்டா இருக்கட்டும் வேற கலர் கலர் மிட்டாயா இருக்கட்டும் அதோட வடிவத்தை பாத்த அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க சைக்கிள் சைக்கிள் ஷேப்ல இருக்கு ஹார்ட் ஷேப்ல இருக்கு அப்பறம் வண்டி சேப்ல இருக்கு அந்த மாரி வந்து அவுங்க அத அத பாத்துக்கிட்டே இருக்கறதுனால வந்து அந்த இதுக்கு வந்து அவுங்க அப்படியே அடிக்ட் ஆயிடுட்ராங்க அதல இருந்து நம் ம எவ்ளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கமோ அவ்ளோக் அவளோ அவுங்கள வொடம்புக்கு நல்லது
கண்டிப்பாக நீங்க எதா வேற என்ட்ட கேக்கனுன்னா கேளுங்க
அதான் தோழரே இப்ப உள்ள பசங்க இப்ப உள்ள பசங்க இந்த மாரிதானே இருக்காங்க அந்தவுப் அந்த பாக்கெட் பொருள தான் அந்தடேஸ்ட் இருக்குன்னு அவுங்க நினைக்கிறாங்க அவங்கள வந்து அத எப்டி மாத்துறதுன்றதுதான் தெரியல நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் லேஸ் இந்த மாரி லேஸ் இதெல்லாம் சாப்ட கூடாது அப்டினா அத கேடக்குறதுல்ல ஆஹ் அதல்லாம் கிடையாது டேஸ்ட்டா இருக்கு அப்டிதான் நாங்க சாப்டுவோம் அப்டின்ற மாரி அந்த பசங்க வந்து இது பண்றாங்க அத எப்டி மாத்துறதுன்னு தான் தெரியல
நம்ம அது பழக்கத்தைக்கு கொண்டு வரன்னா சிறுதானயங்கள பத்தினா ஒரு சில விஷயங்கள சொல்லலாம் இந்த மாரி கடல தோரபருப்பு தோர அதுக்கப்பறம் வந்து பச்சைப்பயறு போன்றத நம்ம சிக் சேர்த்தக்கணும் இப்ப கம்பு மாவுல புட்டு செய்யலாம் அதுக்கப்பறம் கேவுரு மாவுல புட்டு செய்றோம் அடப் அடைய பத்தி சொல்றோம் இதை பத்தின வந்து அதிக ஹெல்த்த சொல்லனும் இதை சாப்ட்னா உடம்புக்கு எந்த பிரச்சனைையும் வராது அப் பா இத சாப்ட்டு தா நம்ப மூதியார்
ப்ப வந்தாங்க‌ உம் அப்ப ஃபுல்ல கம்பு தானே தொழறே கம்பு சோளோ கம்பு கேப்ப கேழ்வரகு அந்த மாரி ப்டிதானே சாப்ட்டாங்க கூழு இல்ல களி அந்த மாரிதா சாப்ட்டாங்க
ஒரு காலத்துல எங்க தாப்பாலா வந்து அந்த காலத் துல வந்து சோர் என்றதே அரிசி அரிசி சாப்பாடே சாப்ட்டதுகிடையாதங்க அம்மாச ஒரு அம்மாச ஒரு நாளைக்கு அந் ப விர்தம் இருக்கறனால அன்னைக்கு மட்டு தா செய்வாங்களலா அரிசி சாப்பாடு
ஆமா ரொம்ப அரிதாதா அரிதா தா செய்வாங்கள ஏதாது முகூர்த்த நாளு ஏதாது பஃங்ஷன்னா மட்டும்தா அரிச சாப்பாடு இருக்குமா மித்த எல்லா நேரமு அந்த கம்பு கேப்ப அந்த மாரி தா இருக்கு
அதுக்கப்றோ வரகரிசி சாமரிசி அப்றோ பார்லிஅரிசி இது போலதா சம் சாப்டுவாங்களா அதுக்கப்றோ அப்போல்லா அந்த நெல்லு வகையெல்லா கம்மி இல்லையா இப்ப ஐயாறு ஐம்பத்தொண்ணு பொன்னி அரிசி இப்பதா வந் இப்ப வந்து ஆறுமாச நெல்லு இரண்டு போகம் மட்டும்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு போகதா வலெயவைப்பாங்களா அதுக்கப்றோ இந்த மக்காச்சோளோ இது மாரி பட்டாணி போட்டு வெளவிக்கிறது இந்த ஃபுட்டு் மட்டு தா சாப்டுவாங்க வேக வச்சு அதாது மக்காசோளங்கள் சாப்புடுவாங்க அதுக்கப்றோ சோள மாவு யு ஏதாவது கேப்யு அதுமாரி அடையு அதுமாரி சுடுவாங்களலா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அந்த மாரி நடைமுறை இப்ப வந்தாதா தொழிர் தோழர் சரியா இருக்கு அந்த மாரிதா இப்பயு சாப் டணு அப்டின்ற மாரி ஒரு இது வந்த தா சரியா இருக்கு ஆனா பாதி பேர் இ அந்த மாரி சிறுதானியொ அந்த பயிர்வகைகள்ல மாறிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா முழுமையா அது வரணு
அது முழுமையான்றது மா நம்ம மாற்றத்த நம்ம பசங்கிட்ட நம்ம இப்போத வேலைக்த அது அத தா அதுக்கப்றோ மாற்றங்கள் வரு அத நம்ம சொல்லி புரியவைக்கணு பசங்களுக்கு
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா அத பண்ணணு
கண்டிப்பா அத செய்யணு அதுக்கு பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்து வளக்கணு
ஆமா தொழர் ஆ கண்டிப்பா தொழரே கண்டிப்பா செய்யலா கண்டிப்பா நல்லா தோழரே உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம அடுத்த அழைப்புல சந்திக்கலா நன்றி
நன்றிம்மா தயிங்க்யூ